ஆஹ்
ஓவ்
கேக்குதா ஹலோ கேக்குதா
ஹலோவ்
ஆஹ் கேக்குதா நெட்டு ஸ்லோ நெனைக்கிறே உனக்கு
ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ ச ஹல் ஹலோ கேக்குதா ஹலோ
ய
ஆ கேக்குது கேக்குது எனக்கு கேக்குது
ஹலோ எனக்கு கேக்குதுங்க ஓ என்ன கேக்குது
எனக்கு கேக்குது
உனக்கேக்குதா ஹலோ
கேக் க்குது கேக்குது அ
நா பேசறது உனக்கு ஒரு அஞ்சு நிமிஷோ கழிச்சுதா வருதுன் நெனக்கிறே
ஆமா எனக்கு அப்டிதா இரு உனக்கு அப்படிதா கேக்குதுன் நெனக்கிறே
பேசறது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுதா வருதுன் நெனக்கிறே ஆமா
ஆமா மா
ம் நா பேசறது உனக்கு அஞ்சு நிமிஷம் கழிச் ச்சு வருது நா பண்றது அஞ்சு நிமிஷ கழிச்சு வரு சேரி இப்ப அஞ்சு நிமிஷ லேட்
நீ யாரு ஏ நா பேசுறது அப்டிதானே கேக்குதா உனக்கு
ஆமா ஆமா ம் என்னன் தெர்ல எனக்கு இப் இப்ப ரீசண்ட்டா ஒரு நாலஞ்சு கால் நா பண்ணே எனக்கு அந்த நாலஞ்சு கால்மே எனக்கு இப்டி லேட்டா லேட்டா தா கேக்குது ஆப்புல பிரச்சனயா இல்ல எ நெட்ல பிரச்சனையான்னு தெரியில ஆனா எனக்கு பாக்கி இருக்கிறதுலலா ஸ்பீடா இருக்கு இதுல வந்தா மட்டு எனக்கு ஸ்லோவாயிடுது நெட்டு
ம் இல்ல உனக்கு நா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணப்பயே சிங்கிள் டிக் தா போச்சு
அதுதா நானு நெனச்சே எனக்கு என்னடா இவ்ளோ ஸ்லோவா வருதுன் நா நெனச்சே ம் அப்புறோ சாப் டியா
இல்ல இல்ல இனிமேல் தா சாப்டனு நீ சாப்ட்டியா
ஓ சாப்டே சாப்டே சாப்பாடு உருளக்கெழங்கு பொரியல் போட் ட்டு கட்டு கட்டுனு கட்டியாச்சு
ஆஹ் தயிர் ஊத்துனியா
ஏன்டி இப்போ ஞாபகப்படுத்துறீங்க இப்பல்லா ஞாபக வச்சிருக்கீங்களா ஏன்டி மறக்க மாட்டேன்ற
எனக்கு அந்த அது தயிர் புடிக்காத ஆள்ன்ன நீ மட் டு தா எனக்கு தெரிஞ்சு
அப்டியா எனக்கு நறைய பேர் தெரியது
அப்டியா
ம் என்ன எப்டி வாழ்க்கைல எப்டி போகுது
ரொம்ப கேவ்லமா போகுது எங்க திரும்புனா எங்க திரும்புனாலு ஒரே பிரச்சன
ஏண்டி ஜாலியா சுத்துணு நீயெல்லா
ஏ ஏ நாலா ஜாலியா சுத்தனு ஆமா
ஏ இப்பதான்டி ஜாலியா சுத்த முடியு
அப்றோம் என்ன காலேஜ்லா சேந்தாச்சா
உம் அஹ் ஃபுல்லா முடிச்சிட்டு உம் இல்ல இல்ல அனுப் பிளா விட மாட்ட ஆ ஹலோ கேக்குதா ஹலோ ஆஹ் கேக்குது கேக்குது ஆஹ் கேக்குது கேக்குது ஆஹ் சொல்லு
காலேஜ்லெ சேந்தாச் சா
இல்லடி கவுன்ஸ்லிங் தா எனக் வாட்ஸ்செப்ல அனுப்பிருங்க செவன் ஜீரோ நைன் டு
உம்
ஒனக்கு ஃபோன் இதே ஒரு காலேஜ்
இந்தா ஊ உம் ஆஹ் கேக்குது கேக்குது
ஆஹ்
ம் சொல்லு சொல்லு
ஆஹ் காலேஜ் ஜாயின் பண்ல நா இன்னிக்தா ஜாயின் பண்ணுவே கவுன்ஸ்லிங் போட்டு
உம் நா பண்ணீட்ட
எங்க
ஸ்ரீ ராமகிருஷ்ணா
ஓ அங்கயா சூப்பர் சூப்பர் என்னக்
மென்ஸ் நான் ந்து பி காம் சி ஏ
பி காம் சி ஏ நீ மட்டு தனியா அங்கப் போய் சேந்துட்டியா
ஆமா யாருமே இல்ல ப்ச் தனியா போற
ஜாலியா இருக்கு தனியா போனனா
ஜாலியா இருக்குமா
ஏய் யாருமே தெரியாது உன்ன பத்தி யாருக்குமே தெரியாது
ஆமா அதுதான பிரச்சனையே
அப்பதா நல்லா இருக்கு எல்லாத்துக்கிட்டயு புதுசா இன்ட்ரடியூஸ் ஆயிக்கலா புதுசா திங்ஸ் கத்துக்குலா நீ இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுல நியூ அட்மிஷன் வந்தியா
ஆமா
அந்த மாரிதா இருக்கு என்ன பாக்குறவங்களா உன்ன ஜட்ஸ் பண்றாங்கன்னு நெனப்ப
கடுப்பா இருந்துச்சு வச்சு வச்சு செஞ்சீங்கல்ல நீங்கல்ல இல்ல ஒரு சிலவங்கள வச் செஞ்சாங்க
அப்புடியா நா வாய
நா இவங்ககிட்ட பேசுனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லா இவங்க கிட்ட பேசினா கோவ் வரு அப்டி இப்டினு இருந்துச்சு செல்ல பிள்ளையா
இ நீ புதுசா போனனா நீ நினப்ப எல்லாரு ஒன்ன ஜட்ஜ் பண்றாங்க அப்டிலா இல்ல யாருமே நெனைக் மாட்டாங்க எல்லா அந்த நனப்புலதா சுத்திட்டு இருப்பாங்க அதனால பயப்படாத ஜாலியா போ புது காலேஜு ம்ச் எப்ப காலேஜ் ஓஃபனு
இருவத்தி ஒன்பதாந் தேதி
ஓ சேரி செரி நா இன்னு கவுன்சிலிங் போட்டே வர்ல நீ எல்லா காலேஜ் போறாங்க நாளைக்கு நெறய பேர் காலேஜ் போறாங்க
நாளைக்கா
ம் நாளைக்கே காலேஜ் ஓஃபன் ஆகுது சில
யாருக்கலாம்
தெரியல ஆனா சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க காலேஜ் ஜாயின் ஆகுது அப்டின்னு ஓபன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ச்சேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க
உம்ம்
அந்த மாரி நறைய இருக்கு உஹம் அப்புரோ என்ன வீட ட்லல்ல எல்லா சோக்கியமா
வீட்லையா
உம்
ஆஹ் எல்லா இருக்காங்க உங்க வீட்டு்ல
எங்க வீட்டில எல்லா சௌகியந்தா
உம் உங்க அண்ணா உங்க அண்ணா எங்க உங்கண்ண காலேஜ் முடிச்சுட்டாங்க தா
ஓ காலேஜ் முடிச்சுட்டா இன்டர்ன்ஷிப் பெங்களூர் போயிருந்தா
உம்
அதுக்கப்ரோ இப்போ திரும்பி வந்துட்டா காலேஜ் முடிஞ்சு இப்போ இன்ட்ரவியூ அட்டென் பண்ட்டு வெயிட் பண்ட்ருக்கா
ஆம்
உம் வாழ் க்கை வாழ்க்கை வாழ்க்கைல முன்னேறனும் ஓ நாலா அமுக்கு அமுக்குனு அமுக்கிட்ட
ஓ இப்பதான சொன்ன
ஆமா
மறந்துட்ட
ம்
சேரி எங்கேயாச்சு
அப்ரோம் என்ன முந்தானேத்து வெளிய போனீங்க முந்தானேத்தில்ல யாருமே
எப்போ
இல்ல சொல்ற முந்தானேத்து நீங்க வெளிய போயிருந்தீங்கல்ல ஏ எல்லாருமே ஆக மாட்டாங்க அதெல்லா செட்டாகாது வரவே மாட்டாங் யாருமே நீயு நீயும் அந்த நிக் க்கஃப் போட் பொண்ணு போனீங்கல்ல
முக்காஃப் போட்ட பொண்ணா
ம் முந்தானேத்
ஆமா ஓ இவ முந்தானேத்து அஹ் கொஞ்ச நாளிக் ஆமாம உம் சரி எங்கயாச்சும்போலாம் எல்லா ஒட்டுக்கா ரொம்ப நாளாச்சுல எல்லாரும் சேந்து
ஆமா பாக்கறதே இல்ல இப்ப எல்லா காலேஜ் பிசியில இருப்பாங்க காலேஜ் போனா எல்லா மறந்துருவாங்க அவ்ளோதாநல
ம்
காலேஜ் போனா எல்லாத்துக்கு அவங்கவுங்க புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்துருவாங் ஆமா நா நம்ம கிளாஸ்ல ஒரு பொண்ணு ப்பால அவ எந்த காலேஜு எந்த பொண்ணுன்னு நீ கே்கணு எந்த பொண்ணு அப் டின்னா ஆ ந நம்ம ஸ்கூல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்னால ஒரு பொண்ணு
ஆமா
நம்ம கிளாஸ்ல ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்னால நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக் மொதவ மூனு பேத்து கூட குரூப்பா சுத்திட்டுருப்பாளா
தெரிஞ்சு தெரிஞ்சுது
அதுல ஒரு பொண்ணு கல்யாண ஆயிச்சா
ஆமா
அந்த பொண்ணு இல்ல இன்னொரு பொண்ணு அப்ப பாக்கி இருப்பால அவ என்னன்னு கேக்குற அவ எந்த காலேஜ்ன்னு
அவளும் இந்த மாதிரி கவுன்சிலிங் தா போட்ருக்கு கக்கா
அவ கவுன்சிலிங் போட்டுருக்காளா ஆர்ட்ஸ் குரூப்குலா கவுன்சிலிங் இருக்கா
ஆர்ட்சு ஆஹெ இல்ல இல்ல இல்ல அவ்வளக் தெரியா அவ வந்து கற்பகம்
ஓ கற்பகம்மா என்ன குரூப்பு?
ம் அது ஏதோ ஏ அய் னு சொன்னா என்னன்னு தெர்ல சரியா.
ஓ ஓகே ஓகே என்ன பேசுறியா உங்க கிளாஸ்
ஓ ஆ நாலே நாலு பேர் தா பேசுனோ நேத்து கூட பேசுனோ. அவங்கிட்டையு அதா சொன்ன எங்காச்சு வெளிய போலா.
ஆ வீட்லே இருக்க டென்ஷன் ஆவுது ம் செரி உனக்கு டென்த் வரைக்கு இருந்த லைஃப் புடிச்சிருக்கா இல்ல லெவன்த் டுவெல்த்து புடிச்சிருக்கா?
டென்த் வரைக்கு அப்டி இருந்தோ லெவன்த்து இருந்தோ லைப்ல எப்டி ஸ்கூல் ஸ்கூல்ல போனது இதெலம்மா ஸ்கூல் லைஃப் வந்து ஏ லெவன்த் டுவெல்த் தா
ஏ
அது எனக்கு வந்து புடிக்காதது அதுதா புடிச்சது அதுதா. புடிக்காதது வந்து என்ன தெரியுமா பு டிக்காதது வந்து. கொஞ்ச பாய்ஸ் எல்லா ரொம்ப டாக்சிக்கா இருந்தானுங்க. ஒரு மாதி கேர்ள்ஸ் பினவிஸ் வாய்சுந்திருந்துசி லாஸ்ட அனா போக போக அப்டி ஆயிடுச்சு புடிச்சது வந்துட்டு என்னன்னா! டென்துல இருக்கும்போது நெறைய கேர்ள்ஸ் இருந்தோமா.
ஆமாமான்
ஒன்னொன்னும் அது இது சண்டை அது இதுன்லாம் இருந்துச்சு.
ஆமா ஆமா ஆன்
இப்ப எங்களுக்குள்ள எங்க நாலு பேத்துக்குள்ள மோஸ்ட்டா அந்த மாறிலா சண்டை வந்தது இல்ல. அட்டுக்கா சுத்துவோம் உம் ஒரே நிமிஷம் இரு எங்க அம்மா கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டு வரன். உம்